ம் ஹலோ
கேக்குதா மச்சா
ஆ கேக்குது மச்சான் சக்தி வேல்னு குடுத்துருக்கியோ நா பாத்தே என்னடா இப்டி வருதேனு
உம்
ஆ சேரி மச்சி என்ன பண்ற சரி அதா சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த புள்ள தா இன்ஸ்டாகிராம்ல பட்டைய கேளபுதுனு அதனால தைரியமா பேசுது எல்லாத்தையு
தைரியமா பேசும்போதே டக்குன்னனு ஈஸியா கட் பண்ணிருதுக
பண்ண முடியாது மச்சா இப்பப்ப போன் அடிச்சு அம்புட்டு தா வச்சக்கு வே இப்ப இந்த சிங்க பென்னு போட்டு வச்சிருக்க விஜய் அந்த நம்பர் கொடுத்து வச்சிருக்காங்க அத கால் பண்ணா போதுமா வீட்டுக்கே வந்து தூக்கிட்டு போய்ருவாங்கலா
அது அதாவது என்ன ஒரு விஷயமா அதாவது தப்பு பண்ற இது வந்து வேற
அ
தப்புகள் கம்மி அதாவது தப்புகள் குறைஞ்சிருச்சு மச்சா ரொம்ப இல்ல ஆனா அதுகளும் கடல போடுதுகல்ல
ஆமா ஆமா கடல போடுது மச்சா பொம்பள பிள்ளைய கம்ப்ளைண்ட் பண்ணுச்சுன்னா இப்ப அத்து மீறி பேசுறா ஒருத்தன் அப்டினு கண்டது போய் பொம்பள பிள்ளளைய பண்ணது வச்சுக்கயே உடனே தூக்கிடுவாங்க இப்ப சிங்கப்பூர் மாதிரி இப்ப லைட்டா கொண்டு வறாங்க சிங்கப்பூர்ல இப்ப அப்படித்தா சிங்கப்பூர் ல வந்து எப்படின்னா பொம்பள பிள்ளைய கம்ப்ளைண்ட் பண்ற வரையு நீ என்ன வேனா பண்ணலாம் கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் மத்த எல்லா ஊர்லயுமே அப்படித அது மட்டும் கம்ப்ளைண்டட் பண்ணுச்சன்ன என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க விசாரிக்கிறதுலா கிடையாது அதனாலதா பொம்பளைல பார்த்தாலே பயப்படுவாங்கன்னா அந்த ஊர்ல ஆத்தாடி ஆத்தாடி இனிமே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாலல்லா போச்சே அப்டினு
சிங்கப்பூர் ல யா
உம்
சிங்காப்பூர்ல வந்து ஆமா சிங்கப்பூர்ல சட்டம்
நீ போனது நீ ஊருக்கு போனத விட சிங்கப்பூர் போனாதா சூப்பரா இருந்த இருக்கும் மச்சா
என்னது
நீ ஊருக்கு போனல சிங்கப்பூரா போன
ஆமா
சிங்கப்பூர் தா போனியா
சிங்கப்பூர் தா போயிட்டு வந்தே
அயவே வேல நல்ல வேலையம்லா டா
வேல அமையல மச்சா வேல என்னன்னா குண்டை அதாவது என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து ஒரு அ அது வந்து ஒரு அமையணு சிங்கப்பூர பொறுத்து அளவுல வேல அமையணும் யாரையும் நம்பி நம்ம போனோம்னாலே மாட்டி
உம் சிப்பி ஆர்ட்ன்னு ஒண்ணு இருக்கு மச்சா அத மட்டும் போ கூடாது னு சொல்லுவாங்க சிங்கப்பூர்ல
அங்க அங்க இன்னிக்கி
அங்கதா போனியா நீ
அங்க தா போனே
அங்கதா மச்சா போ கூடாதா அங்க போனா வச்சு செஞ்சிருவாங்களா
பி ஆர் ஏ பி அரு பி ஆருங்கிறது அந்த உள்ள இது சிட்டிசன் அப்புறம் இப் பஸ் இ பாஸ் ரெண்டாவது எஸ் பாஸ் மூணாவது அப்புறம் வந்து ஒர்க் பெர்மிட்டு அத கடைசி இருக்குதுல்லே
ஆ
ஒருப்பர் மன்டுக் மட்டு உள்ளக்கு போவே கூடாது
அதா ஒர்பொர்மீட்டு போ கூடாது இந்தப்ப ஃப்ரெண்டு ஒருத்த போயிருக்கா அவ நல்லா ஓரளவு ரெண்டக்க ரெண்டக்கம்பட்டி போல
ம்
மொத்தமா ஏ டூ இஜட் ஸ்கூல்ல எடுத்துருவாங்களா வேலக்கி அந்த ஸ்கூல்ல ஆ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கதவு ஜன்னல் ஏதாவது பிராப்ளம்னா நீ தா போய் பாக்கணு வேலன சொல்லி கொடுத்துருவாங்க ஆசாரி சொல்ல போனா ஆசாரி வேல தா அது நல்ல சம்பளொ நல்லா ருக்கு அங் போயிட்டு அங் போய் இப்படி எப்படியு ஒரு ஆறு வருசாச்சு
ஒகே
நல்லா போயிட்டு இப்ப ப கொழந்த பொறந்துச்சு இங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்றோ நல்லா இருக்யா ம்ப
ஒண்ணு மெயின் சொல்லவா ஒ போம் போது போம்போது ஒரு வேலக்கி போய்ர்ந்தனா அதுல வந்து ஆ கல்யணத்க்கு முன்னாடி போனொ
ம்
என்ன காரணம்னா நம்ம போ நம் போனது வேல வந்த ரெண்டு வர்ஷொ கஷ்டப்படணு வொசித்தியால்ல அங்க ருந்து படிக்கணு
ம்
அங்கிருந்து படிச்சு அட்த்து கட்ட நடவடிக் போ இப்ப நம்ம கல்யணம் பண்ட்டு போன ஆ சம்பள நி எனக் அங்க போனா சம்பள எவ்ளவ் போட்டுருப்பாங்க இங்க வந்து நா வந்து குடோன்ல வெல பாக் கும்போது பதினஞ்சு பதினேழு வாங்கிருவெ
ஆ
பதினேழு வாங்கிருவே
ஆ தெரியாம அது கால் வந்துருச்சு நெனச்ச ஆமாமா எனக்கு தெரியாம வாட்ஸ்அப்ல
ஆ ஃபோ ஆ வருது இங்க எவ்ளோ ஒரு பாதிஞ்சு பதினாறு வாங்கி வெக்க வெளில வேல பாத்து அங்க போய் எவ்ளொ
ம் எனக்கு இந்த விவரொ யார் சொன்னானா பாண்டிக்கண்டென் சொன்னேல்ல
ஆமாங் ஆமா
அவ சிப்பி எக்ஸ்ஸாம்ல மாட்டிடா
ஆ
நல்லா வேல பாத்துட் ருப்பாய்ங்ளா
அ
திடீர்னு பாத்தா செக்கிங் வாறே சொல்ட்டு கப்பல்குள்ள கா கப்பல்குள்ளே பழகுடான்றாகண்ணா
ஆமா அதா பண்ணுவாய்ங் டெ டெய்லி நம்ம நா உள்ள போயிட்டு வேலக்கி போம் போது நம்ம வந்து வெ டில் ஓடி வர உயிர காப்பத்துறதுக்தா வழி சொல்லி அனுப்புவாய்ங்க
அப்படியா
டெய்லி உயிரக்காப்பத்த வழிச்சொல்லி அனுப்புவாய்ங்க நா இருந்தது கெ ஐலாண்டு
ஆம்
ஐலாண்டு ஆயிரங் கேசு என்ன அழுகுன முட்ட வாட அடிச்சா அங்க இருக்காதீக வந்திருங்கபாய்க
அப்புடியா ம்
ஆமா ஒரு மீட்டர் இருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த மீட்டர் த ஒரு குழி தோண்டிட்டே இருப்பாய்க இருவத்தி ஏழாயி ஏ அதாவது அறுவதாயிரத்தி எழுவதாயிரோ வெளில நம்ம ஊ ருமாரி இது கெடயாது கரண்ட் வெள்ல வராது
ம்
தரைக்குள்ள தா இருக்கு
ஆமா ஆமா தெரியு சில நேரத்துல கரண்ட்டு போகு
தரைக்குள்ள தா கரண்ட்டு போகு வெட்டிக்கு இருக்கு போது பாக்காம ஓங்கி ஒருத்தன் வெட்டி கரண்ட் அடிச்சு அப்டியே பஸ்பம் ஆய்ட்டா
அய்யய்ய
அது எங்களுக்கு எனக்கு அதா வேணு குழி தோண்டீட்டே இருக்கும்போது தண்ணி வந்துட்டே இருக்கு தண்ணி என்ன பண்ணு தெரியுமா மோட்டரு வெச்சு தண்ணி எடுத்துட்டு குழிய தோண்டனு
அ
ம் சைனாகாரன் வந்து பாத்துருப்பாய் இதுல க வயர் இருக்கா இல்ல வயர் இருக்கு ஆமா ஆமா
எவ்ளோ நாள் இருந்தீக
நாப்பது நாள் நாப்பத்தெட்டு நாள் இருந்தே
அது சபரி மலைக்கு மால போட்ட மாரி சொ
மால போட்ட
ஒரு மண்டலொ அப்பிடியா
ஒரு மண்டல கடுப்பு ஆய்டுச்சு சம்பளொ எவ்ளோ தெரியுமா இருவத்தி ஏழாயிரோ
அடப்பாவிகளா
நுப்பதாயிர்வா தா ஏ சம்பளோ இங்க நா இருவதார்வா வாங்கிட்டே அந்த பத்தாயிர்வா எப்டி தெரியுமா நம்ம செலவுக்கு அங்க்யே செரியா போய்ரு இது தண்ணி அடிக்கிறனால சுத்தமா இருக்காது
ஆமா
ஏ கல்யாணுக் முன்னாடி போனாதா அவ வந்து ஒரு வருஷமா இதுல என்ன வெள்நாட்டுல ஒரு கூத்து தெரியுமா
ஆ
அஞ்சு லச்சர்வா கட்றோ ஒரு பேச்சுக்கே சொல்றே அஞ்சு லச்சர்வா கட்றோ மாசோ ஒரு எழுவது எம்பதாயிர்வா சம்பளம் போனம்னா பொழச்சிக்குவா
ம்
இல்லன்னா வேஸ்ட்டு ஏ தெரிய்மா
ஆமா அது போய் புண்ணியமே இல்லெயே
ஆ ஏ தெரிய்மா இப்ப நா கட்டிட்டு போனது மூனு லச்சர்வா
ஆ
மூனு பத்து ஆச்சு டிக்கெடோட அப்ப மூனு பத்துக்கு எனக்கு நுப் பதாயிர்வா சம்பள இருவதாயிரோ மாச வெயி பத்து மாசத்துக்கு ரெண்டு லச்சந்தா சம்பாதிக்க முடியும் நா இத கடன கட்றக்கே செரியா போய்ரு
ஆமா
பத்தாயிரோ ஏ செலவுக்கு ஆயுரு இங்க இந்த இருவதாயிரோ கடனமட்டூதா குடுப்ப வீட்ல பூரா பட் ட்னி கெடந்து செத்துருவாய்ங்க இது எப்டி தெரியுமா நம்ம நம்மளே நம்ம தலைல சூன்ய வெச்சுக்குறோ ஆ ஆ அதே
இப்ப கண்ணாடின்னா போய் கடைக்கான ஆயிரம் கச தா கெடக்கு
ஆ
அவனுக்கு வந்து இப்ப மாச அஞ்சு லெச்சரூபா சம்பளம்
அ அஞ்சு லட்ச ரூபா ஒரு மாச
ம் ஒரு மாத அஞ்சு லட்ச வாங்கலா அதனால போய் கெடக்கா
ஆ
நம்ம வருச ஆமடா
ம் எல்லா பெருசா வீடு கீடு எதுவு வாங்கிட்டாரா
வீடுதா வாங்கிட்டானே இங்கேதா ஆதவ் பங்லாட்ட வாங்கிட்டான்டா அறுவத்து ஐந்சு லட்ச ரூவாக்கி வாங்கி இருக்கா
அவ இஷ்டதுக்கு வரலா இஷ்டதுக்கு போலா
ஆமா ஆனா என்ன ஆமா ஒரு பய ஒரு பொண்ணு உடம்பு வீணா போச்சு
ஆமா
இப்ப சம்பார்சி செட்லாயிட்டான்
ஆ
ஆனா மத்த பிரச்சன அந்த இன்ஃபெக்ஷனு வயிறு வலி எல்லாமே வந்துருச்சி
ஆ
ஆமா அந்த மருந்து பாட்டுல காணோம் ஊருக்கு போம்போது நா நா குடிக்கிற அந்த மருந்து பாட்டுல நாலு வாங்கிட்டு போவே மூணு மாசத்து நாலு பாட்டுலு குடிப்பே ஏன்னா அங்க உள்ள சாப்பாடுக்கு அதனால இருக்க முடியாதாம
காசி மட்டுதா கெடைக்கு
ஆமா
கரெக்டு எல்லாருக்கு எல்லா கடச்சிட்டா என்ன பண்றது
உம் ஹூ
ஆனா ஒண்ணு தெரியுமா வாழ போற கொஞ்ச நாளு குடும்பத்தோட இருந்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல வேலைய இங்க தேடிக்கிட்டு பாக்குறது மரியாத
ஆமா நிம்மதியானா நிம்மதியான ஒரு வாழ்க்கை
ஆ
அவ என்னங்க தப்பு பண்றா கடன வாங்கருக்கறா கடன் வாங்களனாலே கடன் வாங்கலேனாலே நம்ம நம்ம லைஃபுக்கு நம்ம சம்பளத்துக்கு சூப்பரா வரலா
நம்ம கடன் வாங்காம இருக்குணும்னா நம்ம வந்து சொந்தக்கார கூட சுத்தி உள்ள சொந்தக்கார உக இருக்கு இருக்க கூடாது நம்மவே குடும்பத்தோட வெளில போயிறணு அதுதா நம்ம ஏ தெரியுமா தேவ கல்யாண லொ ட்டு லொசுக்கு இவனுக்கு செய்யுனு அதுக்கு செய்யுனு அதுவே அது க்கு தான் நமக் கடனே வாங்குவோ வேற எதுக்கு வாங்க மாட்டோ அதா பிரச்சன
ஒரு பவுன தங்கத்த போட்டு போயிட்டாய்கனா நம்ம அவிங்களுக்கு திரும்ப ரெண்டு பவுனு செய்யனு அவ ஒரு பவுன் போடுறப்ப பத்தாயிர ரூபா வந்திருக்குங்குறா கிராம் நம்ம ஒரு பவுன் வாங்கயில
அவ்ளதா
இத இருபதாயிர விப்பாயங்க
அதா நம்மளோட பிரச்சனையே அது போக திடீர்னு ஒரு ஒரு விசேஷ ஒரு இதுனா போய் நாலஞ்சிநாள் லீ போட்டு கிடக்கணு வள்லைன்னா அது ஒ சொல்லுவாய்ங்க
அதே அதே
நம்ம வெளி கண்ணுக்கிட்ட வெளியூர்ல போய் ஒரு அஞ்சு வருஷ இருந்துட்டு வந்தோமுணு வச்சுக்க எந்த பிரச்சனையு இருக்காது சம்பார்ச்சிலா மார்ச்சிர்லா
அந்த மண்ட்றோனு ஒன்னு வந்துச்சு பாத்தியா அதா பிரச்சன ஸாட்டானுச்சி
அதா பிரச்சன இப்பபு நா ரெண்டு வாங்கிட்டே
வாங்கிட்டியா நீ
ரெண்டு ஃபர்ஸ்ட்டு ஏர்க்குனே என்பதுருவா வாங்கி காலு சரி பண்ணே
நானு என்பதுருவா தா வாங்னே அது எம்பருவா தா வாங்னே
இப்பயா
ம்
வாங்குன இப்ப மறுவ்டி இப்போ நா ஆப்ரேஷ பண்றக்கு வாங்குனல்ல
ம்
இப்ப மறுவ்டிப்ப இப்ப இப்ப வாங்குன ஏன்னா இந்த அந்த ஐம்பதாயர்வா வச்சி ஓட்டணும்ல
ஆமா ஐம்பதாயரோ
மாச அம்பதாயர ஒனக்கு வந்துருதா
என்னது மாசோ அம்பாதயரமா ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா வரு
சேதி இரு கூப்புற்றே
ஆ சேரி மச்சா பாரு கூப்புடு
ம் சேரி